வணக்கம் சொல்லுங்க
உங்க பின்னாடி எதோ சத்தோ இருக்கே கேக்குது கேக்குது உங்க பின்னாடி ஏதோ சத்தம் இருக்கே
ஹலோ ஒரு நிம்ஷோ இருங்க
இப்ப கொட சத்தோ வருது
ஹலோ
இப்ப கேக்குது சொல்லுங்க அ கேட்குது தோழி சொல்லுங்க என்ன பண்றீங்க சாப்ட்டிங்களா
அ சாப்ட்டே நீங்க சாப்டிங்களா
ம் சாப்ட்டே என்ன சாப்ட்டீங்க
எங்க வீட்ல வந்து ரசமு ஷாமியா
அப்டியா செரி செரி சாம்பார் சாம்பாரு அதுக்கப்பறொ மாங்கா
ம் ஸ்வீட் மாங்காவா
ஆமா ஆமா ஸ்வீட் மாங்காதா ம் சொல்லுங்க தோழி நீங்க எவ்ளோ வரைக்கு பட்ச்சிருக்கிறீங்க உங்க பள் பள்ளி பருவோ கொஞ்சொ சொல்லுங்க
நா வந்து டுவெல்த் வரைக்கோ பட்ச்சிருக்குறே நீங்க
நா கோட ப்ளெஸ்டூ தா
அப்டியா செரிங்க இதா எந்த ஸ்கூல்ல பட்ச்சீங்க நீங்க
நா வந்து எங்க வீட்டாண்ட ஒரு ஸ்கூலு இருக்கு அங்க படு ச்சே நீங்க எங்க பட்ச்சீங்க
நா வந்து டி கே எம் மாதிரி இருக்கா சென்மேரிஸ்ல படுச்சே அதுக்கப்பறோ வந்து அ பி வி இன்னி ஒரு காலேஜ்ல படுச்சே
ம் ஓகே ஓகே
நீங்க மரோ வருக்கலெ வரக்குறீங்களா
அ இல்ல எங்க வீட்டாண்ட எல்லா அவ்ளொவா மரோ எல்லா இல்ல
அப்புடியா
ஆமா உங்க வீட்டாண்ட இருக்கா நெறைய இங்கல்லா அவ்ளவோ மரோ வெக்றதுக் எ டொ இல்ல உங்க உங்க ஊர்ல இருக்குமா
ஆ இருக்குதேன அதா நறைய பேர் ரோஜா அந்த மாரி தலைல வெக்கிற பூன்னா வதக்குறாங்க அதுக்கு மருந்து கூட இருக்குது அத்னாலதா கேட்டே நீங்கல்லா வளக்குறீங்ளானு அங்கெ சென்னைல எல்லா பால்கனி மாதி இருக்குதுல அங்கெ வளப்பாங்க அத்னாலதா கேட்டே
இல்ல இல்ல இங்கெல்லா வளக்க மாட்டாங்க அவ்ளோவா
அப்டியா செரி
ஆமா சொல்லுங்க தோழி உங்க உங்களுக்கு பிடிக்குமா மல வர்கற வளர்க வளர்க்கறதுக்கு
அ வளக்க பிடிக்கு ஆனா அது இப்ப வெய்ல காய்ஞ்சிடுது எவ்ளோ தண்ணி போட்டாலோ அது காய்ஞ்சிடுது
அப்டியா
ஆமா
உங்களுக்கு புடிச்ச பூ என்ன பூ
எனக்கு புடிச்சது வந்து மல்லிப்பூ உங்களுக்கு
எனக்கு ரோஜா தா ரொம்ப
அப்டியா நீங்க ரோஜா மட்டுதா வைப்பீங்களா நீங்க
ஆமா ரோஜா மட்டு தா வப்பே நீ நீங்க
நா மல்லியப் பூ வைப்பே ரோஜா கூட வைப்பே எந்த பூ இருந்தாலும் வைப்பே நா
வளக்கிறீங்களா நீங்க
இல்ல இல்ல வளக்கல பக்கத்து வீட்டுல வளக்கறாங்க ஆனா அவங்க தருவாங்க
இல்ல அவ அது வளக்குறதுக்கு நெறைய ப்ரா ப்ராசஸ் இருக்கு
அதா ஆமா அத பாதுகாக்கணும் அது மேல வீட்டுல கூட வச்சா கூட அது காஞ்சிடுது அதுக்கு மருந்து கூட போடுறாங்க
ஆமா சூரியனோட ஒளிபட்டா அது நல்லா வளரு
ஆமா ஆமா ரொம்ப பட்டிறுது இங்க வேலூர்ல ரொம்ப பட்த்துன்னா காஞ்சிடுது
ம் ஆமா ஆமா சேம் சேம் சேம் உங்களுக்கு ஏதாவது சமைக்க தெரியுமா
அ தெரியு இன்னைக்கு எங்க வீட்டு்ல நா தா சமைக்கிறே
அப்டியா உங்களுக்கு பிடிச்ச டிஷ் சொல்லுங்க என்ன சமைக்க எப்டி சமைக்கணு நானு
எல்லா சமைப்பே இன்னைக்கு சாமியா செஞ்சோ அது நல்லாதா இருந்துச்சு
அப்டியா
ம் கறி போட்டு சாமியா செஞ்சோ நாங்க கள்ளப்பருப்பு கறி கொத்தமேரி காஞ்ச மொளகா அதெல்லா போட்டு நல்லா வே வேக வச்சேக்கனா குக்கர்ல போட்டு அதுக்கப்றமா அஞ்சு எ சு ஸ்வீட்டி வந்த உடனே அத எடுத்து ஆற வச்சு ச்சட்டு மிக்சியில போட்டு அடிச்சுட்டு நம்ம வட போடுவோல வட அதே மாரிதா அது கடாய்ல கடேல இல்ல தவ்வால எண்ணெ போட்டு
ம்
கொஞ்சமா எண்ணெ போடனு வட எப்டி எண்ணெய்ல இத வைக்குமோ அதெல்லா வைக்கக் கூடாது சும்மா கொஞ்சோ த கொஞ்சோ போட்டு சாமியா போட்டா அது நல்லா வந்துடும் அப்றோ சாப்ட்டே
எல்லா ஒரு கறியிலையு பண்ணலாமா
அ மாட்டுக்கறி ஆட்டுக்கறி கோழி எல்லாத்தலையு செய்யலா நாங்க வந்து இன்னைக்கு வந்து ஆட்டுக்கறியில செஞ்சோ
ம்
நெறய கறி போட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்குது ச் நல்ல பருப்பு க அதுல முட்ட கூட தான் போணும் முட்டல செய்ய கூடாது அதுல முட்ட போணும் ஏன்னா அது ஒடயாம இருக்றதுக்கு முட்ட போடுவாங்க
அப்டியா
நெறயா போடக்கூடாது வாசனையா வந்துடும் ஒரு கால் கிலோக்கு வந்து ஒரு முட்ட போணும் ஒரு கிலோத்துக்கு ரெண்டு முட்ட அப்டி உங்க வீட்ல எல்லாம் செய்றது இல்லயா
இன்ன செய்வோ ஏன்னா எங்க வீட்ல வந்து நீங்க சமக்கிற மாரி செய்ய மாட்டோ நாங்க கொஞ்சோ டிஃப்ரெண்டா செய்வோ நீங்க வந்து எல்லாமே குக்கர்ல போட்டு வேக வப் வப்பீங்கல்ல நாங்க அப்டி இல்ல மிக்சில போட்டு எல்லாமே அரிச்சிடுவோ அரிச்சிட்டு
துல்ல அரச்சிடுவீங்களா
ஆமா எல்லா இல்ல நாங்க வந்து நீங்க வந்து இது பருப்பு போடுவீங்கள நாங்க பருப் ப்பு போட மாட்டோ நாங்க வந்து ந்த்து ஆ இது போடுவோ புட்டான தெரிமா
ஆமா புட்டானு போடுவீங்களா நீங்கல்லா நா கடல பருப்பு போடுவோ
ம் நாங்க ஒடச்ச கல்லல்ல போடுவோ
ஆ அது அப்டிய கறி வேக வப்பீங்களா இல்ல அப்டியே போட்டு அரிச்சிடுவீங்களா
இல்ல கறி சும்மா இந்த மாரி பெரட்டி பெரட்டி போடுவோ அவ்ளோதா
அப்டியா அதுனாலா வேகிடுமா அது மிக்ஸ்சி போட்டா மிக்சி டேமேஜ் ஆகாது
இல்ல இல்ல அந்த மாரில்லா ஆகாது அது வந்து ரொம்ப ஹீட்டா போடக்கூடாது குட்டி குட்டி குட்டி குட்டியா பீஸ் போட்டு அரைக்கனு
செரி செரி ரொம்ப குட்டி குட்டியா அ நீங்க வந்து சிக்கன்ல செய்வீங்க போலக்குது
ஆமா ஆமா சிஸ் ஆமா
கறினா கொஞ்சோ சாஃப்டா இருக்கு
ஆமாங் தோழி ஆமாங்தோழி நாங்க வந்து கொஞ்சோ சிக்கன்ல தா செய்வோ மோஸ்ட்லி வந்து நாங்க மட்டன் எல்லா அவ்ளவா செய்ய மாட்டோ
ஆ பீஃப்ல செஞ்சா அது ரொம்ப ரேடு அது அடக்கவே முடியாது
நீங்க சொன்னீங்கள ஒரு தடவ எங்க வீட்ல செஞ்சு பாக்குறே தோழி
ஆ நீங்க ஆட்டு ஆட்டு கறில செஞ்சு பாருங்க டேஸ்ட் நெறய கறி போன்னு நெறய பருப்பு போண்ணோ அப்பதா நல்லாருக்குது கொஞ்சோ பருப்பு கொஞ்சோ கறி போட்டா அது நல்லால்ல டேஸ்ட்டியா இருக்காது அவ்ளோவா
செரி தோழி
ஆ செரி
நா செஞ்சி பாக்குறே தோழி ஆனா வந்து அதுக்கு நல்ல ஒரு கொழம்பு என்ன என்ன கொழம்பு சொல்லலா தொட்டுக்க
அதுக்கு வந்து உம் பருப்பு சாம்பாரு
நாங்க வந்து இந்த சாமன் ரசோ செஞ்சிட்டோ நம்ம வேற செய்றதா இருந்தோ அப்பறமா அந்து அ அங்க அப்பா வாங்கிட்டு வந்ட்டாரு கறி வென்னு அது செஞ்சிட்டோ இல்லென்னா வேற வேர்ல பீக்கிங் கா அ முட்ட போட்டு செய்றதா இர்ந்தோ
உம் செரி தோழி செரி தோழி உம் அது கூட நல்லாருக்கு தோழி
அத் அது எனக் ஒம்ப புடிக்கூ அதாத எங்க அம்மா செய்றதுக்கு இருந்தாங்க அதுக்குள்ள எங்க அப்பா வந்து கறி வாங்கிவன்ட்டாருன்னு செரி அது வெச்சி என்னா ஃபால் செய்லன்னா அது போரு அடிக்குது சாப்ட்டு சாப்ட்டு புதுசா எதாச்சு செஞ்சு சாப்புல்லான்னு அது செஞ்சுட்டோ ப்ப பக்ரீத்க்கு உங்க வீட்ல நறைய கறி வந்துச்சா
இல்ல சிஸ்டர் நீங்களுக்கு அவ்வளோவா கறில்லா எங்க வீட்டாண்ட என்ன அவ்ளோவா இல்ல நாங்க வந்து இந் நம்ம ஏரியால்ல அவ்வளோவா இல்ல
அ எங்க வீட்டுல கூட நறைய வந்துச்சி
ம்
அதல்லா நம்ம வந் து காய வெச்சி வ் அது ஒரு செய்வோ எப்பயாச்சு வேணுன்னா அது ந்து தடய்ல போட்டு என்ன பொற்ச்சி சாப்புடுவோ
அப்புடிய
அத்து காய வெச்சுடுவோ மசாலால்லா போட்டு டொயின்ல கட்டி காய வெச்சுடுவோ அது நல்லா காஞ்சிடு அப்றமா காஞ்ச அப்புறமா பாக்ஸ்ல எதாச்சுப் போட்டு வெச்சிட்டு
இக் எதுல்ல இல்ல இல்ல சிஸ்டர் எதுல கட்டணு
டொயின்ல ஊசி பெரிய ஊசி வர்துல்ல
ஆம்மா ஆம்மா ஆம்மா ஆம்மா அந்த பெரிய ஊசில ம் அதுலதா கட்டி போட்டோ ம் எப்ப ஆச்சு வேணான்னாபா பாக்ஸ்ல போட்டா நல்லா இருக்குமா தோழி
அது அதுக்குதா அது ந்து காய்ற வெக்கிறது மசாலால்லா போட்டு காயற வெக் கது நால்நாள் வெயில்ல காய வெப்போ அது நல்லா காஞ்சிடு ஊறுக்கா மாதிரி அது எங்களுக்கெல்லா
ஆம்மா ஆம்மா தோழி ஆம்மா தோழி கண்டிப்பா சாப்புல்லா தோழி அ அதுக் வந்து எல்லா கொழம்புலு கலந்து சாப்புல்லால்ல தோழி
அ அது கொழம்புல போட மாட்டோ லெக்கின் அது வந்து தனியா வறுத்து சாப்டுவோ
அப்டியா தோழி செரி தோழி செரி தோழி நானு வீட்ல கண்டிப்பா செஞ்சு பாக்குறெ தோழி நீங்கு கண்டிப்பா எங்க வீட்டுக் வந்தா சாப்புன்னு அ செரி செரி தோழி நம்ம குடு க்கப்பட்ட நேரொ முடிவடைந்து ஓக்கே ரதி இவ்ளோ நேரோ உங்க கூட பேசனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக் க்குது நன்றி வணக்கம்
உம் நன்றிங்
நன்றி தோழி நன்றி தோழி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச் தோழி நன்றி இன்னொருத்து இன்னொரு சந்திப்பில் சந்திக்கு அ ஓக்கே